ம் எப்டி
தோழி வணக்கம் ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
ம் வணக்கம் வணக் சொல்லுங்க ஹலோ கேக்குது தோழி
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க ஹலோ கேக்குது கேக்குது சொல்லுங்க
வெளில
கேக்குது கேக்குது என்ன பண்ணிட்ரிக்கீங்க
ஆமா
ஹலோ கேக்குதுங்ளா ம் நல்லாருக்கே நானு பேஸ் ஆ
நா பேசுறது கேக்தா
கேக்குது நானு ஹலோலோன்ட்ருக்கே நீங்க பேச மாட்றீங்க
ஆ நீங்க
ஆ சொல்லுங்க ம் ம் நல்லாருக்க நீங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே அ அ இருக்காங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
சேரி ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அது சும்மா வீட்ல தா
சாப்டீங்ளா
சாப்டீங்ளா மதியொ சாப்டீங்ளா ம் நா சாப்ட்ட
ம் நா சாப்ட்ட சாப்ட்ட சாப்ட்ட
ம் என்ன சாப்ட்டீங்க
என்ன பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல்
ம் ம் எ சவுண்ட்டு மெதுவா கேக்குது ப்பா இல்ல என்ன ஓ தெரில
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா மீன் சாப்ட்டே தோழி மீன் கொழம்பு மீன் வறுவல்
சேரி சேரி மீன் கொழம்புங்ளா
ம்
ம் உங்க வீட்ல எல்லாம்
நீங்க மீனெல்லாம் சாப்புடுவீங்களா
ஆ நால்லா சாப் சேரி சேரி சேரி ஆ நாலா மீனு எனக் நான்வெஜ்ஜு தா ரொம்ப புடிக்கு ம் ஆமா நா தா சமப்பெ ஆனா நான்வெஜ் அவ்ளோக்கா தெரியாது ஏதோ சமப்பே அவ்ளோக்கோ தெரியாது இந்த மசாலா எலா எவ்ளோ போடணுங்கற அளவு தெரியாது
தெரியாது அ
ம் நீங்க நல்லா சமப்
வீட்ல யாரு சமப்பாங்க
வீட்ல நாந்தா சமப்பே ம் ம் நான்தாஸ்
அது ரொம்ப நல்லா பண்ணுவன் னு சொல்ல முடியாது நானு ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளவங்களுக்கு சமச்சிருவே
ஆ அவ்ளொ தா அதிகமா எனக் தெரியாது சமைக்கத் தெரியாது ம் ம்
அ விருந்தாளி வராங்க அப்டின்னா ஒரு நாலு பேரு அஞ்சு பேருன்னா அந்த மாதிரியு சமப் வெச்சுருவே
ம் ம்
அதுக்கு மேல வனங்னா
நமக்கு தெரியாது ம் அளவு அளவு தெரியாது ம் செரிங்க செரி இத எப்டி செய்வீங்க மீன் கொழம்பு
அ ஆ ஆ
மீன் கொழம்பு எப்பிடி வெப்பீங்கென் கேட் ஹலோ
ந்த மீன் கொழ ரொம்பி நார்ம்ல அ வந்து செஞ்சபின் நல்லா மீன் கழு விட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லா போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது இல்ல இன்னொருதருக்க சொல்லுங்
ம் மஞ்சள் உப்பெல்லா நல்லா மீனோட வாட இல்லாம சின்ன வெங்கய்னா அது சின்னவெங்காய்ந்தா போடனு சின்னவங் போட்டா நல் நல்லா இரு
ம் சின்ன வெங்காயம் போட்டாதா நல்லா இருக்குண்ண
ஆமா ஆ மீன் கொழம்புக்கு சின்ன வெங்காயோ நல்லா இருக்கு
சேரி சேரிங்க ம் ம்
போட்டு நல்லா வெங்காயோ வதங்குனதுக்கப்றோ தக்காளி பச்சுமொளகா கருவப்புலேலா போட்டு சோம்பு போடுவ சோம்பு வெந்தயம் போடாத வெந்தயம் போட்டத்தா மீன் கொழம்பு அந்த வெ சோம்பு கொஞ்சோ போடுங்க பெருஞ்சீரகோ சோம்புவ
பெரிஞ்சீர்
நாங்க சோம்புந்தா சொல்லுவோ ஆ அந்த பெருஞ்சீர கொஞ்சோந்தா போ ட்டு தாளுச்சுட்டு கொஞ்சு நல்லா கொதி கொதிக்க விட்டு
ம் ம் ம் ம்
எதுக்கு கிண்டல்ல ஒரு தக்காளி போட்டு கரச்சுக்குலா மசாலா நா மீன் மசாலா வீட்ல அரச்சு வச்சுக்குடுவ அத
ம் ம்
செல பேர் தனியா மீன் மசால்லா வச்சுப்பாங்க அந்த மாரி போ
ம் சேரி வேற அப்றோ வென் அப்றோ
தனியா இல்லாம ஒரு கரச்சப்புளி தக்காளி அந்த மாரி மசாலாலா போட்டு கரச்சு வஸ்ட்டு இதெல்லா ஊத்திட்டு கொஞ்சோ உப்பு போட்டு
ம்
ஆ ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிவந்தக்கப்புறோ அந்த மசாலால போட்டக்கப்புறம் அந் அந்த மீன் போட்னு அந்த மீன் வாங்க ஆட்ரு பண்ணி வச்சிர்ந்தா வாங்குங்க வந்துடு
ம் ம்
இங்களா எல்லார் வீட்லியு பண்ற மாரிதா தனியா ஸ்பெஷலா இரு
யா எம் ம் ம் ம் கொதிக்க விட்ருன்னு கடசியா கடசியா மீன் போடுவீங்ளா அதுல அப்டின் கடைசியாதான மீன் போ
த்து மாங்கா போட்டு
மாங்கா ம் ஒவ்வொருத்தரு மாங்கா போடுவாங்க நல்லா இருக்கு டேஸ்ட்
போடுவோ ஆமா
கடசியா ஆமா இல்னா இதாய்டு மாங்கா வெந்து ரொம்ப அப்புறோ கஸ் கசன் ஆய்டு ம் கடசியா அதே மாரிதா மீனு சீக்கிரோ ஆனா மீனு வெந்துரு
ஆ ஆமா ர சீ வந்து உடையாத மீனா ர்ந்தா நம்ம தெரியுல்ல உடையாத மீன்
உ
இல்லைன்னா ஒடையிற மீனா இருக்கு அப்படின்னா நம்ம அது மாரி புட முடியாது மாங்கவுமே அப்படித்தா
கரஞ்ச்சிரு உ
ஒட்டு மங்கா இதுவா இருந்தா
உ
ஒட்டும் மாங்க வா இர்ந்தா நம்ம லாஸ்ட்டா போடலா வேற மாத வேற உண் வாங்க அதையு பழுப்புமா வருஅந்த மாங்காவார்ந்தா ஃபஸ்டே போட்டுருலா
ஓ அது வேகறதுக்கு லேட்டாங்க அது தோல் ரொம்ப மொத்தமா இருக்கு
ஆமா அது கரையாம இருக்கும்கோம் அப்படிங்கறதுக்காக
உ சேரி சே தெரி உ புளி சேத்தி ஊத்துனுங்களா அதுக்கு புளி கொழம்பு து மீன் கொழமாடு உ
புளி வந்து நம்ம கடல் மீனா இருந்தா புளி கொஞ்சோ கம்மியா ஊத்தணு ஆ அந்த கொளத்து மீன் சொல்லுவாங்கல்ல கொளத்து மீன் சொல்லுவா அதெல்லா வந்து புளி அதிகமா சேத்துக்கணு ஆமா அதெல்லா புளி ஒரப்பு நல்ல காரமா இருந்தாதா அது நல்லாவே
இருக்குன்னு
ஸ்டார்
உ உ இதே கடல் மீன்னா கேக்கு அ ஆமா ஒவ்வொரு டைம் அந்த மாரிதா கேக்குது
கேக்குதோ
இல்ல பேசுறது ஒரு டைம் பிரேக் ஆய் வாய்ஸ் பிரேகா தா இருந்துது பிரேக் ஆயி வருது வாய்ஸ்
ஆ செரி செரி
புளி இல்லனா மசாலா அதெல்லா வீட்ல அரைச்சதெல்லா போடுவீங்க அதல பூண்டு பூண்டல்லா நெறைய சேத்தனுன்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு பூண்டு புளி தா முக்கியோ காரோ உ உ ஹேய் துப்பு உ உ உ உ உ செரி செரிங்க மேம்
ம்
உ உ உ இது மீன் ஓ இது வறுவல் பண்றது இல்லல்ல இதே மாரிதா மெத்தடு மாங்கா அதிகோ ம் ம் மாங்கா அதிகம்
ம் ஆ ஆ முருங்கா சேப் இது வந்து மாங்கா தா மா போடுவாங்க
நெய் நெய் நா
சில பேர் கத்திரிக்கா போடுவாங்க சில பேர் முருங்கா போடுவாங்க வெண்டைக்கா போடுவாங்க நா வெண்டைக்கா எப் பேயாவது போடுவே ஆ அதிகமா மாங்கா தா போடுவோ ஆ வெண்டைக்காவு நல்லா இருக்கோ அதுவு செல மீனுக்கு தா எல்லா மீனுக்கு போட மாட்டாங்க
நா கத்திரிக்கா உ உ நா கத்திரிக் கா இது கருவாட்டு கொழம்பு தா போட்டு கேள்விபட்டிருக்கே
ஆ பாங்க நா போட்டதில்லா முருங்கக்கா போடுவாங்க அதெல்லா போடுவாங்க ஆனா நா போட்டது கெடையாது மீனுக்கு போடுவாங்க நா பாத்திருக்கே நா போட்டது கெடையாது நா வெண்டைக்கா போடுவே உமா
உ உ உ அந்த காய்லா எதுக்காக போறாங் நல்ல ஆ கருவாட்டு கொழம்பு காய் முள்ளங்கி
ஆ முள்ளங்கி எல்லாமே போடலா க கருவாட்டு கொழம்புக்கு எல்லாமே போடலா
போட்லா ம் ம் ம் அது கொழம்பு கொஞ்சோ சேத்தி வருன் சொல்லு கொத்தவரங்காலா போடுவாங்ளா ம் ம்
ஆ எல்லாமே போடுவாங்க காய்கறில அந்த கருவாட்டு கொழம்புல மட்டு எல்லா காயுமே போடுவாங்க ஆ அதுக்கு புளியு ஒரப்பு நல்லா இருக்
இதான புளி ஒரப்பா இருந்தாதா நல்லாருக்கு சேரி சேரி செரி செரி ம் ஹூ இது மீன் கொழம்ப் வச்சி மீன் வற வறுவலுங்ளா ம் ஆ மசால் நீங்ளா ரெடி பண்ணிடுவீங்ளா
ஆமா மொளகாத்தூள் தானே மெளகத்தூள் மஞ்சத்தூள் ஆ கொஞ்சமா இஞ்ச் பூண் டு விழுது இருந்துச்சுன்னா அரச்சது இருக்கு அப்டின்னா அதுல கொஞ்ச போட்டுப்போ உப்பு அவ்ளதா அது போட்டாலே நல்லாருக்கு வேண் தேவப்பட்டால் லெமன் ஊ த்திக்லா அப்டி இல்லனா ஒரு அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணும் போதே கரச்சிட்ருப் போல அப்பவே இந்த ஒரு தக்காளி போட்டாலு நல்லாருக்கு லெமன் இல்ல அப்டின்னா ஆமா அத போட்டு மசாலா போட்டு நல்லா கர அதாவது நா சொல்றது நல்லா துண்டு மீனா அந்த மாரி
ஆ ம் ம் சேர் செரி ம் ம்
பெரிய மீனாதா சின்ன மீன்லா வந்தா இஞ்சி பூண்டு நாங்க போட மாட்டோ
சின்ன மீனா இருந்தா இஞ்சி
இஞ்சி
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி நீங்ளே இது பண்ணுவீங்ளா இல்ல கடைல வாங்கிப்பீங்ளா
இல்ல இல்ல நானே ரெடி பண்ணிருவே வீட்ல வச்சிருப்ப ஒன் வீக் ஒரு டையோ ரெடிப் பண்ணி வச்சுப்பே ஏன்னா புள்ளைங்க ஸ்கூல் போற நம்ம யா நி அந்த டைத்துல நம்ம எல்லாமே பண்ணிட்ருக்க முடியாது அதா ஒன் வீக் உள்ளதெல்லா அரச்சி ஃப்ரிட்ஜ்ல வச் ட்ருவே
ம் ம் சேர் செரிங் தோழி சேரி தோழி ஒரு அலைப்பு வருது நா அப்ரோமா வண்ட்டுங்ளா ஹலோ
தோ ஒரு அலைப்பு வருது நா அப்ரோ பண்ற
ஆ
ஆ பாருங்க